ஹலோ வணக்கம்
வணக்கம்
நல்லா அரைச்சீங்களா
ஆ நல்லா இருக்கே ஆ ரொம்ப அருமையா இருக்கே
சந்தோஷம் கேட்கவே இனிமயா இருக்கு சேரி சேரி சாப்டங்க சாய்ந்தரம் காஃபியும் சாப்டாச்சு நீங்க
நாங்க மதியோ மட்டுந்தா இப்பதிக்கு சாப்ட்ருக்கோ இதுக்கப்றந்தா சாந்தரோ சாப்டணு காஃபி டீ அந்த மாதிரி
சேரி சேரி இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க
என்ன சாப்டீங்க
நானா இன்னிக்கு வெஜ்ஜீ தாங்க சொந்தக்காரங்களுடைய பேர்ட்டே அதாவது என்னோட மாமாவோடைய பேர்த்டே அதனால அவுங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு அங்க வெஜ்தா சாப்புட்டு வந்துட்டே
சேரி சேரி வெஜ்ஜிலயே வெஜ்ஜிதா நல்லாருக்கு இல்லல்ல வெஜ்ஜிதா இன்னிக்கு எங்க வீட்ல புல்லாவே ஒரு வெஜ்ஜி மீல்ஸ் மாரி புல்லா ரெடி பண்ணி சாம்பார் தயிர்சோர் காரக்கொழம்பு ரசம் கூட்டு பொரியல் அவியல் எல்லாமே செய்வ சி ஆமா இன்னிக்கு எங்க வீட்ல எல்லாரு சேந்து செஞ்சு ஒரு மாரி கலவயா உக்காந்து சாப்டுட்ருந்தோ ஆமா ஆமா எங்களுக்கு நான்வெஜல்லா சுத் சுத்தமா செட்டாகாது எனக்ல்லா வெஜ்ஜு சாப்ட ஆ ரொம்ப பிடிக்கு எனக்கு நான்வெஜ்ஜே ஏ எடுத்துட்டு வந்தாலே நா அப்டியே கொமட்டிருவ எனக்கு புடிக்காது வெஜ்ஜிதா ரொம்ப புடிக்கும்
ஆ ஆ செரி செரி செரி
ம் ம் ம்
நானு நான்வெஜ் செய்வ ஆனா ரொம்ப புடிச்சதுனா வெஜ் தா பொதுவா இந்த கல்யாணத்துக்குலா போனா அந்த வாழ எலய விரிச் சே பொரியல் அவியல் சாதம் சாம்பார் ரசம்
ச்சி லாஸ்ட்ல அந்த தயிர் மோர்ல முடிப்பாங்க அதுதா டேஸ்ட்டே எனக்குமே அத விட அதுல கார கொழம்புலாம் போடுவாங்கள்ல
ஆமா
இதுக்கெல்லா நா அடிக்ட்டு எங்க இருந்தாலு யாரு கூப்டாலு நா மட்டு ஓடிடுவ பங்ஷனா முஸ்லீம் பங்ஷன் கூட நீங்க எதாது வேற எதாது பங்ஷன் இருந்த கூப்டுங்க நா வரே அப்டின்ற மாரி இன்னு நல்லா இருக்கூ
ம் கடைசியா அந்த பாயசத்தோட முடிக்கு போது ஒரு மன நிறைவா
ஆமா எப்பையுமே ஒன்னா ச பிரியாணின்னா ஒன்னுதா இருக்கு அதுல நெறையா இது இருக்காது இப்ப இதுவானா நெறைய வச்சு ட்டி இருப்பாங்க தோச வப்பாங் இட்லி வப்பாங் அதுக்கு சட்னி மூனு சைடிஸ் சாம்பாரு அந்த மேர் நல்லா இருக்கு அது சாப்டு போது
அதுலே இந்த நைட்டு டின்னர்லல்லா கல்யாண் த்துலா ஒரு சிலர் நல்லா இருக்கு பப்பே சிஸ்டம்லா வச்சுட்டாங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா அப்டியே போயிட்டு
நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஆமா இப்போ ரீசெண்டா வந்துட் டு எல்லார் என்ன பண்றாங்கன்னா வெஜ்லயே மீனு ஃபிரானு அதெல்லா கொண்டு வர ஆரம்பிச்டாங்க
இந்த வாழைக்காய்லலா செய்வாங்க
ஆமா அதெல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கா யுனிக்கா இருக்கு நம்ம சாப் சாப்புறதுக்கு ஒரு மாரி நான்வெஜ் சாப்புற ஒரு நெனப்புலயே சாப்டறதுனால ஆன வெஜ் தா நமக்கு புடிச்சது வெஜ்ஜு நான் வெஜ்ஜு சாப்ட மாரியு ஒரு ஃபீலு
செரி செரி செரி வர வர நல்ல என்ன சொல்றது உணவு பத்தி நல்லா பேசுறோ
ஆம்மா எனக்கு சாப்பாடுனா ரொம்ப புடிக்கு ரொம்ப சாப்புட மாட்டே உருளி ஒரு அளவா சாப்புடுவே ஆனா சாப்புறது திருப்தியா சாப்டுருவே நல்லா அந்த மாதிரி
சேரிங்க சேரி நல்லா சமைப்பீங்களோ
சமைக்கலாம் தெரியாது சுத்தமா வராது
சே
சமைக்கலா வராது ஆனா நல்லா ச அதா சாப்புடுவே செஞ்சு குடுத்தா கொஞ்ச கூட மூஞ்சி சுளிக்காம எவ்ளோ நல்லா இல்லனாலும் அது நல்லா இருக்க மாறி நா நெனைச்சி சாப்டுருவேன்
ஆஹ நல்லால்லன்னாலு நல்லா இருக்க மார் நென ச்சு சாப்புற்றீங்க பெரிய விஷ்யங்க இது ம் இல்
ட்டு செய்றாங்க அப்புற அது நல்லா இல்லாம ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அத னால அப்டி பண்ணமாட்டே எப்பிம்மே
எல்லாரு இப்பில்லா இருக்க மாட்டாங்க இதுவே ஒரு சிலர் தா இப்டி இருப்பாங்க பிடிக்கலனாலு செஞ்சவங்களோட மனசுக்கோ கஷ்டப்படக்கூடாது அப்பிடின்னு சாப் ப்புடுவோல்ல அது நல்ல விஷ்யோ
எப்பையுமே எங்க வீட்ல இருக்க எல்லாருமே செரி எங்க அம்மா என்ன செஞ்சு குடுத்தாலு நல்லா இல்லனாலு நல்லா இருக்கும்மா என்ன லைட்டா இப்டி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலா உடு இதுல என்ன ஒரு கண்ணாரு உழ்ந்துருச்சு அப்டின் சொல்லி நாங்களே எங்க அம்மாவ சம்மாதனம் படுத் த்தி சாப்ட்ருவோ அப்டி ஒரு இது
சேரி சேரி சேரி வெளிலலா போய் சாப்டுவீங்களா இல்ல வீட்ல சமக்கிறது தானா?
ஆ வெளியவும் போய் சாப்டடுவோ அது எப்பயும் மே இல்ல, மாசத்துல ஒரு வாட் டீ அந்த மாதிரி சாப்டுவோ
சேர் சேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லா புடிக்குமா
ஃபாஸ் ஃபுட் ஐட்டம்சு வந்துட்டு சாப்ட மாட்டே அது வந்து சிக்க அத நா சிக்க சிக்கனே சாப்ட மாட்டேனே சிக்கன்லா சாப்ட மாட்டே நானு அதுனால அதுல நூடுல்ஸ் சுத்தமா புடிக்காது பீஷா சாப்ட மாட்டே பர்கர் சாப்ட மாட்டே நீ எனக்கு அதெல்லா இன்ட்ரெஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ல்லா வீட்லே செய்வோ பட் இருந்தாலும் வெளிய எங்கே போணும்னா எல்லாரு பர்கர் ல்லா வாங்குறாங்கானா அப்ப நா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்டுவே பாப்கான் சிக்கன் சாப்பிடுவே அது புடிக்கு அவ்ளோதா
ஓகே ஓகே
நீங்க அந்த மாதிரி வெளியே போய் சாப்பர்றது
வெளில நா பசங்களோட போய் சாப்டுவே ஆனா ஒரு லிமிட்டாதா ரொம்ப இந்த யூடியூப்ல எல்லா காட்டுற மாரி சாப்படணு ஆச ஆனா அப்டி எதுவு ஆனா எங்க அதெல்லாம் எங்க கெடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது
இல்ல அது நம்க்கு பாக்கும்போது மட்டுந்தா அது சாப்டவு நம்மளுக்கு தோணும் அது நம்ம முன்னாடி இருந்தது சாப்ட தோணாது நமக்கு அது
ஏன் நானா எங்க போனாலு ஒரே நானும் ஒரு பனீர் பட்டர் மசாலாவுமே தா ஆடர் பண்றே இத தாண்டி எனுக்கு
நம்ம ஊர்ல நம்ம கண்ணுக்கு இந்த மாதிரி எங்கேயு அந்த வெரைட்டி வெரைட்டியா விக்கலையா என்னன்னு தெரில
யூடியூப்ல என்னென்னமோ சாப்டுறாங்க டிஃப்ரெண் டிஃப்ரெண்டா
புதுஸ் புதுசா சாப்ட்றாங்க டிப்ரெண்ட் டிஃரெண்டா இருக்கு அவுங்க சாப் அதெல்லா பாக்கும் போது நம்மளுக்கே ஆசையா இருக்கு இதெல்லா வாங்கி சாப்பணு நம்ளு ஒரு நாள் அப்டின்னு ஒரு ஆச இருக்கு ஆனா அது சாப்டுற அளவுக்கு வயித்துல எடோ இல்ல
உண்மையாலுமே அத நம்ம சாப்டும் போது அத நமக்கு பிடிக்குமானு தெரில அது உண்மையான டேஸ்ட் எப்டி இருக்கு சாப்புட் ஐயோ வேஸ்ட்டா போச்சே காசு அப்டின்ன நெலமைல இருக்குமா தெரில
அது ஒரு சில பேருக்கு வந்து புடிக்கும் அது எப்டி இருந்தாலுமே அத சாப்ட்டுருவாங்க அது காசு கொடு இது வாங்கிட்டோமேனு சாப்டற மூட்ஸ்ல சில பேர் இருப்பாங்க ஒரு ஒரு சில பேர் அத பாத்தாலே டெம்ப்ட் ஆகி சாப் ப்படுறவங்க இருக்காங்க நமக்கு அப்டில்லா ல புடிச்சிச்சுன்னா வாங்கி சாப்டணு சும்மா போய் காச போட்டு
ஆமா ஆமா
அந்த மாதிரி தா
வீட்லே கேக்கு அந்த மாதிரில்லா செய்வாங்களா அம்மா ம் சூப்பருங்க கேக்னாக்கா ஸ்பாஞ்ச் கேக் மட்டுமா இல்ல க்ரீம்மு எல்லாமே
ப்ரௌனி செய்வாங்க
ஓ சேரிங் உஊ
அப்றோ வந்துட்டு நார்மல் கேக் ஏதாவ்து செய்வாங்க பேர்த்டேனா சின்னதா
ஆ ஆ
ஃபுல்லா நெறியால போடல ல பிரெட்ல செய்வாங்க பண்ல வந்து ஸ்கரன்ச்
உம் ம் சூப்பர்ங்க ஆ அ கேக் ஷாப்ல விக்கிற மாரி க்ரீம் லா போட்டு அந்த மார்
ஆ எல்லாமே போட்டு அம்மா டாப்க்ஸ்லா போட்டு எல்லாமே சுப்ர்ரா செய்வாங்க
சூப்பர் சூப்பர்
அவங்க வந்து எங்க வீட்ல நல்லா செய்வாங்க நாங்கலா நா சாப்புடுவே இன்னொரு அக்கா வந்துட்டு சூப்பரா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ல்லா இருக்கு ல்லயா
பிரெஞ்ச் ஃபிரைசு அப்பரோமேடு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் இந்தமாரிலா அவுங்க செய்வாங்க நா வந்து சாப்புடுவே அவ்ளோதா
நல்ல விஷ்யங்க நமக்கு யாராவ்து சமச்சு கொடுக்ற ஆள் இருக்கறதே. பெரிய விஷ்யோ இது எல்லாத்துக்கு கெடைக்காது
நீங்க அந்த மாதிரி என்னென்ன சமைப்பீங்க என்ன செய்வீங்க
எனக்கு உண்மைய சொல்னுன்னா சமைக்கவே புடிக்க மாட்டேங்குது ஆனா என்ன பண்றது சாப்ட்டு உயிர் வாழணுமே ஆமா பசங்க இருக்காங்க சாப்புட வெக்கணுமே அதனால சமைக்கிறே ரொம்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப ரசிச்சு சமைப்பாங்க வெரைட்டி வெரைட்டியா சமைப்பாங்க ஒரே டிஷ்ஷு ஒரே வெஜிடபிள வெச்சு ஒரு பத்து ஐட்டம் செய்வாங்க அதெல்லா எனக்கு தெரியாதுங்க பத்து டிஷ்ஷ குடு பத்து வெஜிடபிள் குட்த்தாலு எனக்கு ஒரு ஐட்டம் தா செய்ய வரு அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாசெய்ய மாட்டே ஆனா ஓரளவுக்கு சமைப்பே
ம் சமைக்க தெரிஞ்சாலே ஒரு நம்ம ஏ அடுப்ப ஆன் பண்ண தெரிஞ்சாலே பெரிய விஷ்யோ இப் பல்னு சொல்லுவாங்க எல்லாரு எனக்கு இன்னு அந்த அடுப் அடுப்பு ஆன் பண்றதே பயோ அது எங்கயோ வெடிஞ்சிருமோ வெடிஞ்சிருமோ அப்டின்னு ஒரு கற்பன
இப்ப ஓகே தா ஆனா நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரு வேற வழி இல்ல நம்ம சமச்சுதா ஆகணு அப்டின்னு அந்த டைம்ல நீங்க சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க
ஏங்கிட்ட எல்லாரு சொல்ற ஒரு வேர்ட் இந்த வேர்டு தா ஒரு நாள் ஒ மாமியார் வீட்டுக்கு நீ போவ அன்னிக்கி நீ சமச்சிதா ஆகணு அப்டின்னுவாங்க அதா நா சொல்லுவே நா அவுங்க வீட் டுக்கு நா போவே மாட்டே நா ஏ அவ்ங்க வீட்டுக்கு போனு மாப்ளையா வேணா கட்டிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துறே
ஏ இது நல்லாதா இருக்கு அப்டியே நீங்க கூட்டிட்டு வந்தாலு எதாவ்து ஒரு நாள் சமச்சு சமைக்கணு அப்டின்னு ஒரு கம்பல்ஷன் வரு சோ எங் என்ன சொல்றது சமைக் க்கெறது ஒரு பேசிக் லைஃப் ஸ்கில்லா வேற மாறிடுச்சு அதனால
ஆம்மா ஆனா அதுல கூட பெண்கள் தா சமைக்கணு கட்டாயன்னு போட்றாங்க ஆண்கள்
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆண்கள் இதுலயுமே தப்பிச்சு போயிர்றாங்க எஸ்கேபிசம் தான
க்கு நமக்கு மட்டுந்தா அதுல வந்து கட்டாயமா இருக்கு
ஆமா
அது மட்டு மாறுனா நல்லா இருக்கு அவங்க ஒரு நாள் சமர்ச்சா சம்ம சமச்சா நீங்க ஒரு நாள் சமைங்க இல்ல காலைல அவ்ங்க பாத்துக்கிட்டா நைட்டு நீங்க பாருங்க அப்டி இருக்கணு
ஒரு சில வீடுங்கள்ல அப்டி இருக்காங்கதா ஆனா ஏ வீட்டுல அப்புடி இல்ல காபி குடிச்ச டம்ளர கூட போய் எடுத்து வைக்க மாட்டாங்க நா தா வெக்கணு ஆனா ஒரு சில வீடுகள்ல ஆண்கள் அப்டி இருக் க்காங்க பாத்து
ம் ஆமா அது வந்து ரொம்ப ரேரா இருக்காங்க அந்த மாரிலா அது யூடியூப் இன்ஸ்டாவ பாத் ட்ரு அவ்ங்க கத்துக்குறது ஆ பொண்டாட்டிக்கு இப்டி செய்யணு வருங் வருங்கால பொண்டாட்டிக்கு இப்டி செ செய்ணு அப்டின்னு
ஆஹ்
இது வந்து உண்மியாலுமே எடுத்தாங்க வர்ஷி ஃபுல்லா கேட்டா அது தெரில சந்தேகந்தா ம்
எல்லாருமே இப்டி இருந்துட்டா நல்லாருக்கு ஒரு மாரி நல்லா ஃபுல்லா நமக்கு சமச்சு குடுத்து நம்ம ஃப் ஃபுல்லா சாப்டுட்டு நல்லா படுத்து தூங்கி ஏஞ்சு நல்லாருக்கு அது
ஆமா அட்லீஸ்ட் எனக்லா வாரத்துல ஒரு நாள் அப்டி லீவ் கிடச்சிட்டா கூட சந்தோஷமாதா இருக்கு சமைக்க கூடாது எந்த வேலயு செய்யக்கூடாது எல்லாத்துக்குமே லீவு அந்த ஒரு நாள் ம் சந்தோஷமா இருமா
அப்டின்னு நமக்கு ஆசதா ஆனா அந்த ஆசைய வந்து நம்ளுக்கு பூசியாக்கிடுவாங்க அதோட
என்ன ஒரு பிரச்சனனா நீ